சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லார்க்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லார்க்கே தோழி சாப்ட்டீங்ளா
சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு தோழி
அதா வந்து இன்னக்கி சிக்கன் முட்டை தோழி
சிக்கன் முட்டயா
சிக்கன் கொழம்பு மு
ஓகே ஓகே ஓகே
ஆ அந்த இது நீங்க தோழி
நா கீர கொழம்பு தோழி கீர கொழம்பு வெ வெண்டக்கா முட் ட போட்டு செய்வாங்கல்ல அது தோழி
ஆ உங்க ஊரு வந்து பத்தி சொல்றீங்களா உங்க ஊர்ல என்னென்ன இருக் கு அப்டிங்கிறத பத்தி பேசலா நா எங் க ஊர்ல என்ன இருக்கு ம் ம்
எங்க ஊர்ல வந்து இப்ப ஏரி கொளம்
ம்
ஆனா அதிகமா எங்க ஊர்ல டெம்பிள்தா இருக்கு
ம்
நெறையா டெம்பிள் இருக்கு அங்க அங்க இப்போ ஒரு தெருவுக்கு போனா அங்க ஒரு டெம்பிள் இருக்கு இன்னொரு தெருவுக்கு போனா அங்க ஒரு
அதுக்கு பேர் என்னென்ன ச டெம்பிள்லா இருக்கு
அதெல்லா தெர்ல தோழி ஏன்னா நா போனதுல்ல அங்கங்க ரோட்ல போம் போது பாத்துருக்கே
ம் ம்
அங்கங்க இருக்கு
எங்க ஊர்ல வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஆ ஸ்ரீரங்கம்ங்கறது ஒரு இது இருக்கு கோயில் இருக்கு அது பக்கத்திலயே திருவானைக்காவல் கோயில் ஒண்ணு இருக்கு அது பக்கத்திலயே உத்தமர் கோயில்ன்னு ஒண்ணு இருக்கு அப்பறோ சாய் பாபா கோயில்னு இருக்கு சமயபுரம் இருக்கு
ம்
பிச்சாண்டவர் கோயில் இருக்கு இந்த மாரி நெறயா இருக்கு வெக்காளியம்மன் கோயில் இருக்கு
ஓகே
கோயில்கள்லா பழமை வாய்ந்தது அந்த காலத்துல இருந்தே இந்த கோயில்கள்ல்லா ரொம்ப இந்த ஊருக்குன்ற ஒரு சிறப் பான பெயர் பெற்றிருக்கு சித்திர மாசத்துல அந்த சமயபுரம் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நெறயா பேரு வெரதோ இருந்து அந்த கோயிலுக்கு இந்த கொழந்தைங்களுக்குல்லா அம்மா போடும் தெரியுமா அது வராம இருக்றது க்கு அந்த கோயிலுக்கு நெறயா பேரு விரதோ இருந்து போய் என்ன வேண்டுதலோ அதெல்லா செஞ்சிட்டு வருவாங்க அந்த சித்திர மாசத்துல
ம்
உத்தமர் கோயிலுங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா நெறயா அந்த கல்யாணோ லே லேட்டா நடக்குதுங்குறவங்க அங்க போய் வேண்டுதல் வச்சி அந்த ஜாதகத்தல்லா கொண்டு போய் அங்க போய் குடுப்பாங்க அது வேண்டுதல் நெறைவேறிரு வெளிநாடு போறவங்க பாஸ்போர்ட்ட போய் குடுப்பாங்க அந்த இடத் துல வச்சி பாதத்துல வச்சி எடுத்து குடுப்பாங்க நெறயா பேருக்கு அதுவு நெறவேறிருக்கு அப்பறோ இந்த அகிலாண்டேஸ்வரி கோயில்இங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அறுவதாம் கல்யாணம் தா அங்க நடக்கு
ஓகே எந்த கோயில் அதிகமா பேமஸா இருக்கு
ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தா ரொம்ப திருச்சின்னு எடுத்துக்கிட் மலக்கோட்டை ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலு தா
ஓகே ஓகே இப்ப எங்க இடத்துல வந்தா சிவன் சிவன் டெம்பிள் இருக்கு
ம்
அதுதா இப்ப எங்க போட்டாலு சிவன் அந்த கோவில் தா காட்டு
ம்
வேற எந்த கோயிலு இப்ப அந்த கோயில தா இப்போ அங்க பாதாளம் இருக்க அது உள்ள
ம்
அங்கிருந்து போனா கொஞ்ச லாங் இன்னொர் கோவிலுக்கு போலா பெரிய கோவில் ஒண்ணு இருக்கு
ம்
அங்க போக முடியுமா அங்க ஆனா கேள்விப்பட்டிருக்கே இது எதையும் பா து இல்ல
ஆ
அ அப்போ ஏரி இருக்கு
ம்
கோலம் எல்லாமே இருக்கு ஆனா பீச்லா இல்ல அதெல்லா ரொம்ப ரொம்ப லாங்கா போன
ம்
இந்த மாரி விவசாயம் பண்ணுவாங்க
ம்
அந்த மாரில்லா இல்லம இருக்கு
எங்க ஊர்ல பீச்சலா கெடையாது அதாவது சிட்டி தா அது ந மறந்தா ஆனா வந்து பீச்சு வந்து கெடையாது அது கொஞ்ச தள்ளி போனாதா இருக்கு வேற ஊர்ல அந்த ஊர தாண்டி போன இருக்கு அது நாங்க நாடு சென்ட்ரல்ல இருக்கிறோ அதனால இப்போ பீச்சுங்கிறதுக்கு வேல இல்ல ஆ தள்ளி போனா அந்த தரங்கம்பாடி இந்த மாரி ஆம் மஸ் அதாவது இந்த புளியஞ்சோலைங்கிற அந்த அருவியல்லா இருக்கு நெறையா
ஓகே ஓகே
அ அருவி இருக்கு அப்பற ஆறு நெறைய இருக்குது இதெல்லா எங்க ஊர சுத்தி இருக்கு வயல்வெளி இந்த மாரி பாம்பு செட்டு விவசாயம் பண்றது அது இதெல்லாமே இருக்குது இந்த வாழையில இருக்கு பத்தீங்களா அதெல்லா வந்து விவசாய பண்ணுவாங்க ஆ எங்க ஊரு பக்கத்துலயே இன்னோரு ஊரு இருக்கு அதாவது நெற் களஞ்சியம்ன்னு சொல்லுவாங்க அங்க வந்து நெல் விவசாயம் பண்றது ஃபுல்லா அங்கதா எல்லாமே
ம்
உங்கிட்டன்னு எடுத்துக்கிட்டா ஆம் அதாவது இந்த மல்லிகை பூ இருக்கு பாத்திங்களா அது வந்து அந்த கட்டுற விதமே அழகா இருக்கு குண்டு குண்டா அத உருட்டி ‌உருட்டி கட்டுவாங்க அதெல்லா வந்து கொஞ்ச தள்ளி இது நம்ம ஊர சுத்தி எல்லாமே இருக் இருக்கறிதுனால ஒவ்வொரு இது வந்து பேர் வாங்கி இருக்குது
ஆமாங்க இப்ப மல்லிப்பூல்லாம் கட்டுவீங்களா
ஆ கட்டுவேன்
ம்
அழகா கட்டலாம் அதுவே வந்து கல்யாணத்துக்கு வேணும்னாலும் அழக உருட்டி கட்டுவோம் அந்த மாறி
ஓகே ஓகே நாங்க எப்பயுமே நார்மலா கட்டுறோம் மேறிதான் கட்டுவோம்
ம் கட்டினா தானே உங்களுக்கு வைக்கும்போது அழகா தெரியும்
ம் ஆனா அது எப்படி சொல்றது ரொம்ப விரு விருப்பப்பட்டு கட்னா நல்லா இருக்கும் இப்போ இப்ப நம்ப அவசர அவசரமா கட் இது வேணா இப்ப கட்டிட்டு வெச்சுட்டு போறோம்னா அது எப்படி ஒண்ணு ஒண்ணு ஊந்துரும் நடுவுல நடுவுல இருக்குறது அதுதான் எப்படி கட்
ஊசியில கோத்துக்குவாங்க ஆறு பக்கமுமாச்சு
அது எப்படி கோப்பாங்க சிஸ்டர் சொல்றீங்களா கொஞ்சம்
இப்ப நாலு தெச இருக்குல்ல கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு நாலு திசையில கோத்துக்கணும் அந்த நாலு திசைக் நடுவுல நடுவுல கோத்தீங்கன்னா எட்டா வந்துரும்ல
ஓகே ஓகே
ஆ அந்த எட திருப்பி அதே மாறி அப்படியே அடுக்கடுக்கா கோத்துக்கிட்டே வரணும் அ எட்டு திசையில கோத்தீங்கன்னா அந்த இது வரும்
எட்துமே எப்படி எனக்கு நாலு தானே
நாலு பிளஸ் மாதிரி கட்டுறீங்கல்ல கோக்குறீங்கல்ல அதுல வந்து கேப் இருக்கும் தெரியுமா நாலு திசையிலயும் அந்த கேப்ல ஒவ்வொன்னு திருப்பி நீங்க
ஓ ஓ அது மாதி நூல் நம்ப எப்பவுமே நார்மலா ஊசி நூல் ஏதா போட்டுக்கணுமா
ஆமா ஆமா ஒரு ரெண்டு இதா வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கனும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அழகா உருட்டி கட்டி அத வைக்கலாம் அழகா இருக்கும் இந்த மாறி பூ ளும் நிறையா வந்து இங்க இருக்கும்
ம் ம்
விவசாயம் பண்ணுவாங்க எல்லாமே இருக்கும் ஆ திருவிழாக்கள்ந்து இந்த மாறில்லாம் கொண்டாடும்போது அ இந்த சமயபுரம் மாரியம்மன் தேரு எல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் ஸ்ரீரங்கத்துல வந்து இந்த புரட்டாசி அந்த மாறி மார்கழி இந்த மாறி டைம்ல வந்து அங்க விசேஷமா இருக்கும்.
ம் ம்
இப்பத்த தை மாசம் வருதுன்னா ஆடி வெள்ளிக்கு எல்லா கோயில்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப அ விசேஷமா இருக்கும் பாட்டெல்லாம் போட்டு ஒரு மாறி ஆ எல்லா சாமிக்கும் எல்லாம் ம் ரொம்ப இதா கொண்டாடுவாங்க
கூல் ஊத்துவாங்கள
ஆ இதெல்லா எங்க ஊர்ல வந்து ரொம்ப இதா இருக்கு சிறப்
ம் ம் கிராண்டா பண்ணுவாங்க
ஆமா அந்த மொளப்பாரி வச்சிட்டு எடுத்துட்டு போறது அப்புற பால் குடோ தீர்த்த குடோ காவடி இதெல்லா கொண்டுட்டு போவாங்க எங்க ஊர்ல அந்த சாமிங்களுக்கு மக்கள் பாத்தீங்கன்னா அவ்ளோ பேரு ப்பாங்க ரெண்டாயிரோ மூவாயிரோ மக்கள்ட்ட இருப்பாங்க போய்கிட்டே இரு ப்பாங்க நடந்து இன்ன
கூட்டமா இருக்குமா
ஆமா இந்த இந்த சித்திரத்தேருக்கெல்லா பாத் த்தீங்கன்னா இங்க இருந்து எவ்ளோ பேரு வேற வேற ஊர்ல இருந்துலா போயி இந்த சமயபுரோ ஃபுல்லா ரொம்பி இருக்கு கால் வைக்கவே எடோ இருக்காது அந்த அளவுக்கு அம்மா போடுது இல்ல கொழந்தைங்களுக் க்கு அந்த சாமிட்டதா வேண்டிக்கிறாங்க அதனால அங்க வந்து எல்லாரு போயிருவாங்
ம் ம் அப்புறோ நாங்க சர்ச்சுக்கெல்லா போவோ
ம் ஆமா நீங்க அத்ததுல்ல ம்
ஆமா நாங்க கிறிஸ்டின் நாங்க சர்ச்சுக்கு போவோ
ம்
போயிட்டு வசனம் படிப்போ சர்ச்சுலா நல்லா இருக்கு
ஆமா ஆமா ம்
சண்டே ஆனா மட்டுதான
இப்ப சிஸ்டர்
ஓகே ஓகே சிஸ்டர் சண்டே மட்டுதான எங்களுக்கு இந்த திருவிழாலா இல்லல்ல ஒரே ஒரு கிறிஸ்மஸ் மட்டுதா அதயு நாங்க ஆ நியூயர் அதுவே நாங்க கிராண்டாதா கொண்டாடணு ஏன்னா எங்களுக்கு அத விட் ட்டா வேற எதுவுமே இல்லல்ல அப்புறோ நடு நடுல சின்ன சின்னந்தா வரு
ஏ கல்லறை திருநாள் இருக்கு இன்னொன்னு இப்ப கூட வந்துட்டு போச்சி எதோ ஒரு விசேஷம் அதுல்லா இருக்குது வதுலியுமே ம் நாப்பது நாள் வெரதம் இருக்கிறாங்கல்ல ஆ ஈஸ்டர் அதெல்லா இருக்
ஆமா ஆமா அதாச்சி இருக்கு இருந்தாலு எப்டி சொல்லது நம்ம கிறிஸ்மஸ் நியூ இயர் த்தா தா அதிகமா கிராண்டா கொண்டாடுவோ பிரியாணிலா செஞ்சி
ஏ அவுங்க ஊர்ல அந்த சப்பரம்னு சொல்லிட்டு அதெல்லா போகுமே இருக்குமே
தெரிலயே என் எனக்கு அவல அது தெரியலயே என்னனு
எங்க ஊர்லியே அந்த சப்பரம்ன் சொல்லிட்டு அவ்ளோ தேர் போகு உங்க இது மாதா கோயிலு கோயில்ல இருந்து அப்டியே ரோடு வழியா அப்டியே போயிட்டு சுத்தி அப்டியே போயிரு திருப்பி கோயிலுக்கு
அது போகு சிஸ்டர் மாதா கோவில்ல அது வரு அது எப்பனா ஒரு வாட்டி தா வரு
ம் ஆமா ம் ஞாயிறுக்கெழமையே உங்களது வந்து திருவிழா மாரி தானே இருக்கு
ஆமா சிஸ்டர் ஆமா ஞாயிற்றுக்கெழம காலிலே ஏந்து குளிச்சுட்டு சர்ச்சிக்கு போயிட்டு
ம்
அங்க வாசனம் படிச்சுட்டு அப்றோ வந்து சாப்பாடு கெழம்பாக்கி அப்புறோ சாப்பிட்ணு
ம்
ஆமா அதுவே ஞாயித்துக்கெழம எங்களுக்கு டைம் போறதே தெரியாது
ஆமா எங்க ஊர்லயுமே இந்த சாமிங்க நெறைய இருக்கிறாங்க
ஓகே ஓகே சிஸ்டர் ம் ம்
வெள்ளிக்கிழம போவோ புதன்கிழம போவோ ஞாயித்துக்கெழம கூட போவோ எப்ப நேர கெடைக்குதோ போயிட்டு வரு
ஓகே சிஸ்டர் தேங்கியூ சிஸ் டர் இவ்ளோநேரோ பேசுனதுர்கு ரொம்ப நன்றி ம்